ஆஹ் ஹலோ ஒய்ஃபை ஆஃப் ஆயிடுச்சு
கரண்ட் கட் ஆயிடுச்சா சடனா வந்துட்டு உடனே வந்துட்டு நானும் ஹலோ ஹலோ
ஆஹ் அந்த டைம்ல டக்குன்னு கட் ஆயிடுச்சு ம் நமக்கு
ஆமா என்ன பண்றதுனு தெர்ல நானும் ஹலோ ஒய்ஃபை கட் ஆகிட்டு வருது கரண்ட் போயிட்டு வருது நானும் இங்க கவனிக்காம ஹலோ ஹாலோகிற ஹன் பேன் இன்வென்டர்னால எனக்கு டக் தெரியல என்னடா ஃபேன் ஓடிட்டு தான இருக்கேன்னு பாக்குற
பேசிட்டு இருக்கோ அப்ப இத மாரி இதாச்சு ஸ்டக்காகி அடுத்து உடனே திரும்ப கேட்டுடுச்சுது அப்ப அது மாரி கேக்கும்ன்னு நனைச்சே உ
ஆ ஆஃப்ஆய்டு திருப்பி ஆனாயீட்டு இல்ல அதுக்குள்ளே இதாயிடுச்சு சேரி சேரி சேரி சாப்டாச்சுப்பா நீங்க
ஆ சாப்டாச்சு உ
வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்கோ ஒரு ஜாப் விஷயமா ஆமா நீங்களு அங்கதானே இருக்கீங்க சரி சாய்ங்கலா நேரோ இருக்கும்போது வரோ
ஓகே வாங்க வாங்க
என்ன சாப்பாடுலா ஆயிடு
சாப்பாடு எல்லா காலைலயே முடிச்சுட்டோ
உ எங்களுக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சு தருவீங்க வீட்டுக் வந்தா
உங்களுக்கு என்ன வேணு சொல்லுங்க அப்டியே வ
அப்புல்லா அப்புல்லா நாங்க கேக்க மாட்டோ நீங்க தா ஸ்பெஷலா எதாவ செஞ்சு தர்ணு
ஆ மா எங்க ஊர் ஸ்பெஷலாட்டு செஞ்சிரலா எங்க ஊர் ஸ்பெஷல் மாரி செஞ்சிரலா ஓகேவா அது ஓகேவா உங்களுக்கு ஆமா ஓட்றாது தா நாங்க ஃபுல்லாவே அதுதா செய்வோ ஆ ஆமா அது அதனால எங்கது எங்கது வெஜிடேரியன்லா அவ்ளவோ வராது ஓட்றது தாவ்ரது தா எனக் கு நல்லா வரு அதனால கெஸ்ட் வந்தது நாங்க ப்போவுமே அந்ததா
ஆ அப்ப பிரியாணி தா ஸ்பெஷல் உங்க சைடு
எனக்கு ஆனா எனக்கு பிரியாணி அவ்ளோ வராது நா பிரியாணி செய்மாட்டே எங்க ஊர் செ ந எங் சென்னை செய்ல செய்மாட் ட எங்க ஊர் கன்னியாகுமரி அப்ப எங்க ஊ அந்த சைலதா ந செய்னோ
ஆ எப்பி எப்பிடி பஸ் ஆ மாஸ் தலல்லா உங்கசைடு நெறையா போடுவீங்களா பிரியாணி எப்பிடி
ஆமா எங்க ஊர் சைடுல்லா வந்து ரொம்ப கொஞ்சோ மசாலாவே ஜாஸ்தியாதா இருக்கு எப்பவுமே கொழம்பு கொழம்பா இருந்தாலு சரி எல்லாமே காரமா இருக் பயங்கர மாட்டு
ஆ நாங்களா காரம் ஃபேமிலி தா அதால்லா கவலப்படாதிங்க தாராளமா காரோ போடுங்க நாங்களா
கே அது நீங்க எங்கப கவலேயே படானா நல்லா மசாலா பயங்கரமா உப்பு புள்ளி காரோன அப்பிடிதா இருக்கு ம்
க்குலந்து தண்ணி வந்துரணு அந்த அளவு இருக்கணு
அந்த அளவுக்கு வேணுமா சேரி நா நா வந்து கொஞ்சோ கம்மி இங்க வந்த பிறவு கம்மி பண்ணிட்டே ஏன்னா பசங்களுக்கு வேண் தி அந்த மாரி கம்மி பண்ணிட்டுந்த உங் உங்களுக்கு வேண்டி ஸ்பெஷ்லா எட்டு ரொம்ப காரமாவே வச்
ஆ ஏ வீட்டுக்காரரு ஏ வீட்டுக்காரருக்கு பஸ்ட்டு வாயிலே பொற ஏறிடு பருப்பு கொஞ்சோ வச்சா ஏ கேக்குறீங்க இங்க ஆமா பஸ் ட்டுல மூக்குல எல்லா கண்ணல தண்ணியோ பஸ் ட்டு வாயிலே தெரியு எப்பிடினே தெரியல நா கல்யாண ஆயி வந்த
ஐயோ எங்க எங் மாமியாருக்கு அப்பிடிதா எப்பிடி தெரியுமா பாஸ்டு வாயிலே உடனே விக் க்கல் வந்துரு அவுங்களுக்கெல்லா
எங்க அத்த ஒரு மொற மொறப்பாங்க இவர் இரும்புனா என்னமோ நா வேதிங்கன்னே அள்ளி போட்ட மாரி கல்யா ந இவனுதெல்லா ரொம்ப கஷ்டப்பட்டே நானு என்னடா அது ந பாத்தீங்கன்னா ச சட்நீக்கே ஒயிட் இது கிரீன் கலரு மொளகாவா இருந்தாலு நாலஞ்சி சட்னி நாலஞ்
அப்பிடியா நாங்க ஏ வீட்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வரை க்கு அவ்வளோ காரோ
அவ்ளோ காரோ சாப்டுவோ ஒத்துக்கு ஒண்ணுமே பண்ணாது ஆமா
அது நா அது வரைக்கு எத் ஒரு இன்மே ஒடம்பு சரியில்லன்னே இதானது இல்ல இங்க வந்துட்டு இங்க உள்ள காரமே தின்னாம சப்பு சப்பு சப்பு சப்புன்னு தின்னுட்டு அதே பழக்க ஆய் போச்சுதா ஊருக்கு போனன்னா ஐயோ இங்க ஒரு மொளகாக்கு இங்க பாருங்க ஒரு மொளகா போட்டா இன்னு இப்புடி காரம் போட்டுட்டன் சொல்றாங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க ஒரு முழுகாக்காக்கு ஆமா
காவே கடுப்பாயி என்ன பண்ண நா மொளகா தெ இது நால்லா இட்லி பொடிய காரமா அற
ஆ சேயும் நானு அதேதா நானு அதுதாம் பண்ணுவ இட்லி பொடிய வாங்கி வெச்சு அதும் கடையில உள்ள
அது மட்டு காரமா இருந்தா எறங்குது என்ன பண்றதுன் தெர்ல நல்லா நெய் ஊத்திற வேண்டிதா அது மட்டு காரமா இருந்தா எறங்குது
அது என்னன்னே தெர்ல இங்கயே சாப்டுட்டு அங்க போய் சா சாப்புடம் போதா நம் சுத்தாவே ஒத்துக்காமலே ஒடம்பு போயிருமோ அப்டி இருக் குது
ஆமாமா எனக்கெல்லா அப்டியே ஒரு கொழம்பு வெச்சா ஒரு பத் பச்ச மொளகா போட மாட்டேங்கிறாங்க ஆ அதா மொளகாத்தூள்ல ஒரப் இருக்கு குல
அ ஐயோ மொளகாத்தூளே வந்து வந்து இப்ப எப்டி தெரியுமா அர ஸ்பூன் ஆய் போச்சு எனக்கு அந்த கலர்ல எனக்கு அந்த கரையிலல்லா எப்டின்னா அந்த ரெட் கலர்ல தெரியணு அ அது பாக்கவே எவ்வளோ நல்லா இருக் தெரியுமா எங்க ஊருக்கு போயிருந்தப்போ இந்த வாட்டி போயிருக்காப்போ எங்க வீட்ல எல்லாருமே கரைய வெச் ச்சாலையே மெஸ்சுல கொண்டு வெப்பாங்க பாத்தா அது ரெட் ரெட்டா எப்புடி இவுங்களால இந்த மாரி கரைய வெக்க முடியுது என்ன
ம் அது பாத்தாலே ஒரு சாப்புடணு ஆசையா இருக்கு எல்லோ கலர்ல இருந்தா சாப்புடவே தோ
ஐய்ய அது நம்ம இங்க இங்க நா வெக்கிறது எப்டி தெரிமா இங்க மா மொளவு பொடி போடாம மல்லிப் பொடிய மட்டும் அ பே அதெல்லா போடபோ என்னனா அதுல வந் இங்கு மஞ்ச மஞ்சேன்னு கறியாருக்கும்
அதேதா மல்லித்தூள் அதிகமா இவுங்கள்லா போட்டு மொளகா தூலே பத் திங்கனா ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ மொளகானா ஒன்ற கிலோ மல்லிய போட்டு செய்றாங்க இதுல என்ன நல்லாருக்கு சொல்லுங்க எங்க வீட்ல எல்லா சமமா அரைப்பாங்க ஒரு கிலோ மொளகாவுக்கு ஒருக் கிலோ மல்லி அரப்பாங்க
ஆ இங்க அப்டியெல்லா இல்ல உங்ளுக்கு அப்டி ஆப்போசிட்டாதா அரைக்கணு
கு ஒரு கிலோ மல்லி இங்க மாமியார் வீட்ல ஒரு கிலோ மல்லி கி ஒரு கிலோ மொளகாவுக்கு ஒன்றே ஒன்னே முக்கால் கூட போடுவாங்க மல்லி இப்டி போட்டா என்னத்
ம் ஒன்னு ஒரைக்காது ம் அது அது ஒரு அத் பாக்க கலரா இருந்தா தா அது சாப்டவே தோணும் நமக்கு
அது என்னமே கரெட் தா எனக்கு வந்து அந்த தனி மொளகா தூள் வை நா இப்ப கொஞ்சோ கொஞ்சோ மாத்திக்கிட்ட தனி மொளகாத்தூள் தனியா அரைச்சு வச்சுக்கிறது
நான் தனியா ஆக்கிட்ட ஆமா இப்ப நா எல்லாமே தனிதனி நீங்க எல்லா மிக்சடா தா இதா ஆக்றீங்ளா
இவுங்க என்ன பண்றாங்கன்னா எங்க மாமியார் வந்து பெருங்காயோ என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி போட்றாங்க அது சாம்பாருக்குதா நல்லாருக்கு இப்ப நார்மலா இப்ப கொழம்பு மச இல்லல்லல்ல சாம்பார் இப்ப நார்மலா வீட்ல மொளகா தூளா அரச் வெக்கிறோல ஆ அதுல பாத்தீங்கனா அவுங்க மெளகு மல்லி சீரகோ என்னென்னமோ போட்டு அரைக்கிறாங்க அது சாம்பாருக்கு மட் டுன்னா நல்லாருக்கு
அது மிக்சட் மசாலான்னு சொல்லிட்டு வந்து அது அரைக்குவாங்களே அது மாரி அரைச்சு வைக்கிறாங்கன்னு நெனைக்
நாங்க சிக்கன் மசாலாலா இல்லல்ல இவுங்க ஏ மொளகா தூளே அப்டு தா அரைக்கிறாங்க அத போட்டா சாம்பார் மட்டும்தான் நல்லா இருக்கு நா இப்ப என்ன பண்ணிட்டேன் நா இப்ப நா குழம்புல்லாம் பண்ணி பார்த்தேன் எனக் புடிக்கவே இல்ல சுத்தமா நா நம்ம வீட்டு டெஸ் புல்லா செஞ்சு சாப் ப்பலாம்னு பார்த்த புடிக்கல அப்புறம் நா என்ன பண்டேன் தனிமெளகதூள் ஒரு டைம் வாங்கிக்கிறது இல்லாட்டையும் அரைக்கும் போது எடுத்து வச்சுக்கிறது கொஞ்சம்
வாங் வாங்கி வந்து நீங்க ம மிளகா உணத்திய அரைச் வச்சிருலமே நீங்க அதுக்கு
அப்டிதா பண்றது அதுக்கப்புறம் நான் பா ட்டு ஒண்ணு அப்டி வச்சு தீர்தந்துச்சுன்னா தனி மிளகாத்தூளு ஹ் ஆமா மல்லித்தூளு குழம்பு மெளகா அப்படி கலந்து போட்டுக்கிறேன் தனி மிளக தூளு மல்லித்தூளு சீரகத்தூளு முடிஞ்சா அர் துபாய்ல வாங்கிட்டு வந்து தனி தனியா வாங்கி வச்சுட்டு அப்புறம் தான் போடுறது
ம் ம் கரம் மசாலா கரம் மசாலா நான் எல்லாம் வீடலேயே பொடிச்சிடும் வீட்லயேதான் பொடிச்சுக்கிறது ஏன்னா வெளியே உள்ளத எல்லாம் இப்ப அந்த அளவுக்கு நல்லது இல்லன்னு சொல்றதுனால ல்லாம் நிறைய கலப்படம் வருது சொல்றதுனால ஆஹ என்ன
அப்பனா உங்க உங்களுக்கல்லாம் தான் அது கரெக்டா என்னன்னு தெரியும் நீங்க எல்லாம் போ சொல்ல போனா உங்களுக்கு தான் அதோட டேஸ்ட் பக்காவா தெரியுங்கற
அப்படியெல்லாம் இல்ல அந்த மாதிரில்லாம் இல்ல ஆனாலும் சொல்ற வெளிய வாங்கறத விட நம்ம வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் பாக்காம கரம் மசால்லலா எல்லாத்தையும் மொத் ட்டம்மா வாங்கிட்டா சும்மா போட்டு பொடுச்சு எடுத்துர்லா இல்ல நம் மு பொடுச்சு வெக்கிறதுனால் ல அந்த மாரி பொறுப்பு வெச்சது மெளகாளா இப்ப நாங்க வந்து ஆமா மசாலா எல்லாமே வீட்லதா இது அக்கறல் வெளிய பேக்கெட் வாங்குறது இல்ல நிருத்திட்டோ அந்த சாம்பார் பொடி மட்டுந்தா நா வெளி வெளிய வாங்கிட்ருக்
சேரி சேரி சேரி ஆ ஆ
பண்ணவு வர் ராது அதனால சாம்பார் பொடி சாம்பாரே கஷ்டப்பட்டுதா டேஸ்ட்டா வருது இப்பதா எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாச்சு சாம்பார் வந்து நா வெக்கிறது எல்லாரு நல்லா இருக்குன்ஸ் சொல்றாங்க அதுல போய் நா வந்து இல்ல இல்ல சாம்பார் பொடி எங்க ஊர் ர்ல இருந்து நா வாங்கிட்டு வந்த அத து இங்க கெடைக்க மாட்டேங்குது சென்னையில பேபி சாம்பார்ன்னு சொல்லிட்டு அது என்னவோ என்ன கை கே அது செட் ஆயிடுச்சு அது இப்ப வந்து வந்து வந்து எங்க மாமியாரு க்கு எங்க ஆ நாத்தனாரு கு எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப புடுச்சு போச் சு ஏனா ஊர்ல இருந்து நா ல பொடிய கொண்டு வந்தது குடுக்குற அவங்களுக்கும் சாம்பாரு
அ நீங்க எல்லா சாம்பாருக்கு நான்வெஜ் தான தொட்டுக்கு வீங்க இல்ல கேக்குற ஏன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவ அவ சாம்பார் செஞ்சு குடுத்து அதுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி குடு ப்பா நா அதுக்கப்புறோந்தா அப்பா பரவால்ல சாம்பாருக்கு இப் காமினேஷன் இருக்கானு நா காலேஜ் படிக்கும் போது சொல்ற அ நாங்க என்ன பண்ணுவோ அதுக்கு பதிலாதா உருளக்கெழங்குளா செஞ்சுஸ் நாங்க சாம்பாருக்கு ப சாம்பாருக்கு சப் பொண்ணு இருக்கு இப்ப நம்ம முட்ட கோஸ்ல்லா செஞ்சா அதனால வாழ ஆ உருளக்கெழங்குனு காரமா செஞ்சுப்போ அதுவே புளிக் கொழம்புனா இதுக்கு பொரியல் மாரி செஞ்சுப்போ
நீங்க அப்ப நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டீங்க
எடுப்போ எடுப்போ உங்கள மாரி காம்பினேஷன்ல நாங்க சாப்ட மாட்டோ ஒன்னு கறிக்கொழம்பா செய்வோ இல்ல மீன் கொழம்பு செய்வோ
ஆ அப்படி அந்த மாரிதா வாரத்துல நீங்க க என்ன ஆனாலு சரி வாரத்துல ரெண்டு நாள்தா நீங்க நான்வெஜ் எடுப்பீங்கல்லா
எங்க வீட்டு சைடு வந்து நாகப்பட்னோ சைடு னா மீனு
ஆ ஆ நாங்க எங்க ஊர் சைடுல ம் அப்படினா கன்னியாகுமரி சைடு எப்டின்னா எப்பவுமே மீனு சூ
எங்க வீட்டுக்கு நீங்க எப்ப போனாலு சாப்புட்லா இங்க வந்து அப்டி கெடையாது
ஆ
எங்க வீட்ல எங்க மாமியார் வீட்டு சைடு கெடையாது இங்க எல்லா வந்து சண்டேதா எடுப்பாங்களா
ஆமா இங்க இங்க வந்து அப்பிடி எல்லா வந்து சண்டே இல்ல இல்ல இங்க வந்து மீன் கெடைக்கு பட் எனக்கு வந்து எங்க ஊர்ல கெடைக்கிற மீன் டேஸ்ட் பிடிக்காது அதனால நானு அந்த மீன தொட மாட்டே அது என்ன வோ எனக்கு அந்த மீன ஒ ரொம்ப டேஸ்ட்டு பிடிக்காம போயிட்டு சப்பு சப்புனு இருக்கு இங்க உள்ளது டேஸ்ட்
எனக்குமே இங்க வந்து ஐஸ் கட்டி எல்லா வச்சு குடுக்குறாங்க ப்பா நம்ம இப்ப நாகப்பட்னோ கடலு எங்க சைடு அதனா ஃபிரெஷ்ஷா மீனு வரு ஆ உங்களுக்கு தெரியு ஒரு ரெண் டு நாளு ஆயிடுச்சுனாலே அந்த மீன் கொழம்பு டேஸ்ட் மீன் டேஸ்ட்
அங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா வர மீனதா அங்க எல்லாரு வாங்கி சாப்புடுவாங்க அதுல தா அப்படியே தின்னு தின்னு எனக்கு என்னனா அந்த மாரிதா எனக்கு சாப் சாப்ட தோணுது இங்க வந்துட் டு ரொம்ப ஐஸ் தல உள்ள மீன்னுதா வருது து ரொம்ப செல டைம்ல மீன்னு தொட் தொட்டு பாத்தா எப்டி இருக் கு கல்லு போல எப்டி எவ்ளோ அழகா இருக்குன்லா இங்க எப்டி தெரியுமா மீனு வருதுன்னா கொழ கொழ கொழன்னு வருது அத போட்டு கறி வெச்சா அதுக்கு ஸ்மெல் இல்லே ஆமா ரொம் கொழம்பு நல்லா இருக்க மாட்டேங்குது என் ஹஸ்பண்டுக்கு மீனே புடிக்காது அதனால என்ன ஆயிட் ச்சு மீனே வாங்க றாலு மட்டுந்தா நாங்க வாங்குவோ
சேர் சேர் சேர் நா இங்க றால் வாங்கி ரசோ வெச்சு சாப்புடுவ இங்க
ஆ இங்க நா நாங்க இங்க ரசோ வெச்சா ரொம்ப புடிக்கு எல்லாருக்குமே ரசோ ரொம்ப பேவரெட் அப்ப ரசோம் வெச்சு
காமினேஷ்
ஆமா அதுவு நல்லா இருக்கு ஆனா நா கூடுதல் ரசோ வெச் சாச்சுன்னா எறா பொறுச்சுருவோ அந்த மாரிதா எறா பொறுச்சு உருளக்கெழங்கு பொரியல் வெச்சா பஸ் பசங்களுக்கு ரொம்பா புடிக்கு
ஆ
அந்த மாரிதா கொண்டு போறது ரசம் வெச்சா சும்மா ஊறுகா வெச்சு கூட நாங்க இங்க சாப்ட்ருவோ உங்களுக்கு அந்த மாரி ஒரு பே அதுக்கு மட்டுமே எங்க வீட்ல நான்வெஜ் கேக்க மாட்டாங்க இப்பவே து ரசோ வெச்சா மட்டுந்தா என ஹஸ்பண்டு சேரி அதுக்கு வந்து தொட்டுக்குறதுக்கு வந் ந்து வேற எதும் வேண்டா அந்த மாரி ஒரு இது இந்த தக்காளி ஊறுகான் எங்க எங்க மாமியார் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு
ம் நானுமே செய்வ நெட்ல பாத்துலா செஞ்
ஆ எனக்கெல்லா ஊறுகா அந்த அளவு பொறுமையா எல்லா செய்ய தெரியாது பொறுமையான விஷ்யோ எல்லா எனக்கு வராது எனக்கு அந்த பாஸ்ட் பாஸ்ட் பாஸ்ட் பாஸ்ட் செய்யணுமா அத நா செஞ்சுருவ அந்த மாரி ஏனா அவங்க பொறுமையா நின்னு அதெல்லாம் பக்குவம் பாத்து கரெக்டா ஊறுகா பண்ணுவாங்க இப்ப அந்த அது ஊறுகா இருந்துச்சுன்னா நாங்க வந் து வெரதோ இருப் போ அந்த டைம்லியெல்லா கூடுதல் அந்த காலையில நாலு மணிக்கு கெஞ்சி சாப்பிடணும் எல்லாம் நாங்க வெறும் ரசம் சோறு வச்சு அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு போயிடுவோம் கரெக்டா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரி
உம் உம்